ஹலோ
ம் கேக்குதா தோழி
என்ன பண்றீங்க
சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசுவோ
உ உம் உங்களுக்கு எதுனா புடிச்ச டாபிக் எதனா சொல்லுங்க எனக்கு இது பிடிக்கு அப்படின்ட்டு
ம் ஓகே தோழி ஆ தலைப்பு பொருத்த வரையு பாத்தீங்க அப்டின்னா கோயில்கள் பத்தி பேசுவோமா தோழி
புரியல சிஸ்டர் என்னது
கோயில்கள்ஹ கோயிலு இல்ல ட்ரிப்பு போறது அந்த மாதிரி
ம் சேரி ஓகே சிஸ்டர்
ம் ஆ அது மட்டு இல்லாம பண்டிகைகள் எல்லாமே கலந்து அப்டியே பேசுவோ
ம் ஓகே ஓகே சிஸ்டர்
ம் ஓகே தோழி ஆ பண்டிகைகள் பொறுத்த வரயு என்னென்ன பண்டிகைகள் ஒங்களுக்கு புடிக்கு
ம் எனக்கு என்ன ப எனக்கு மோஸ் ஆஃப் தீபாவளி புடிக்கு அப்றோ பொங்கல் பொங்கல்லா புடிக்கு ஏன்னா தீவாளி டைம்ல வந்து ஃபாம்லியா சேந்து பட்டாசு வெடிக்றது அன் அன்னிக் நைட்டு வந்து எப்டின்னா நானு எ தம்பியு மட்டுந்தா டெய்லி பட்டாசு வெடிப்போ
ம்
ஆனா ஃபேம்லி மெம்பர்ஸ் வந்து நைட் அந்த டைம்ல மட்டு நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பாக்ஸ்னா நாலு பாக்ஸ் கிட்ட பட்டாஸ் பாக்ஸ் வாங்கிடுவோ பேம்லி வந் து என்ஜாய் பண்ணி மம்மி ஃபேம் மம்மா அம்மாவு அப்பாவு பாத்தீங்ன்னா அந்த டைம்ல வந்து சின்ன கொழந்தைங்ளா மாறிடுவாங்க பட்டாசு வெடிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டா சோ அது கொஞ்சோ நல்லா இருக்கு அந்த டேல ஃபேமிலியே கொஞ்சோ ஆப்பியா இருக்க மாரி இருக்கு சோ அதனால தீபாவளி பிடிக்கு பொங்கல் ஏன்னா பொங்கலுமே எப்டின்னா ஊருக்ல்லா போனா நல்லா இருக்கு இல்லயா மா மாட்டு பொங்கல் அன்னக்கி மாட்டு வண்டியில கூட்டிட் போறது ஊர்ல வந்து இப்ப நம்ப சென்னையிலல்லா பொங்கல் எங்க உள்ள அடுப்புலயே வச்சுட்டு அதுலயே பொங்கிட்டு அதே முடிஞ்சடுது ஆனா ஊர்லல்லா அப்டி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கல்லயா வீட்டுக்கு பின்னாடி பள்ளோ மாரி நோண்டி வச்சு கரும்ப இது பண்ணி நல்லாருக்கு அது ட்ரெடிஷ்னலா வேற இருக்குமா அதுனால பொங்கல் டேஸ்ஸு வந்து ரொம்ப புடிக்கு எனக்கு அதுவு பொங்கல்னா ஊருக்கு போய் செலப்ரேட் பண்ணணு அப்டின்றத்தா ஆச பட் ஆனா எங்க இப்ப வேலைக் கு அது இதுன் போறதுனால இங்கயே செலப்ரேட் பண்ற மாரி ஆயிடுச்சு பொங்கல் இப்ப ஆனா இங்க அவ்வளவா புடிக்கல சென்னைல என்னமோ நார்மலா வீட் ல பொங்கல் செய்றாங்க சாப்புட்டோ தூங்கிட்டோ லீவு ஆஃபிஸ் லீவ் அன்னிக்கி அவ்ளோதா ஊர்லலா அப்டி இல்லலயா எங்கனா ஒரு வெளிய போலா வெளிய போலான் சொல்லி பிளான் பண்ணுவாங்க அதுனால பொங்கல் டேஸ் நல்லாருக்கு சிஸ்டர் ஒங்களுக்கு என்ன புடிக்கு
ம் எனக்கு அதேதா பொங்கல் தீபாவளி நீங்க சொன்ன மாதிரி அ நாங்க என்ன பண்ணுவோ அப்டினா பொங்கல் வக்கிறதுக்கு கிராமத்துக்கு போயிறுவோ அதாவது எங்க ஆ அப்பாவோட ஊருக்கு போயிருவோ அங்க பாத்தீங்க அப்டின்னா கிராமந் தா ஆ இங்க நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணும் போது அங்க வந்துட் டு சித்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாரு இருக்காங்க எல்லாரோடயு சேந்துதா நாங்க எப்பவுமே வர்ஷா வர்ஷோ பொங்கல் கொண்டாடுறதுக்கு மட்டு அங்க போயிடுவோ ஆ ரொம்ப ஹாப் பியா இருக்கு தோழி இங்கெ இங்கேனா நம்ம நம்ம வீட்ல உள்ளவங்க மட் டு அப்பா அம்மா அண்ணே தம்பி அவ்ளோதா அங்க போனோ அப்டினா எல்லாருமே வந்துட்டு ஃபேம்லியா இருந்து கொண்டாற்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவு வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து தா போற மாரி இருக்குமா அதுனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா அங்கே இருக்காங்க கொஞ்சோ திடீர்னு ஒரு வருஷோ கழுச்சு பாக்கும்போது நெறைய கத பேசுவோ ஆ அன்னைக்கு ஃபுல்லாவே ஜாலியா இருக்கு அப்பறோ அங்கே இருந்து கெளம்பறதுக்கு மனசே இருக்காது ஃபஸ்ட்டு போகும்போது ஆ நார்மலா போயிட்டு கங்கே கெளம்பி வரும்போதுதா மனசே இருக்காது என்ன டா இது மறுபடியு இங்க வரணுமா எப்ப வருவோ அப்டிங்கிற மாதிரியல்லா இருக்கு ஆ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ம் அது மட்டு இல்லாம வேற என்ன பண்டிகைகள் அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆ இப்ப எல்லாரு இப்ப ஆயுத பூஜ கொண்டாடு டுவோ அது மட்டு இல்லாம விஜயதசமி இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்னோ கொஞ்சோ எப்பவுமே நார்மலா கொண்டாடுவோ இந்த வாட்டி இந்த கொழந்தக்கி கால் அ ட்ரெஸல்லா போட்டு அ அப்பறோ இந்த மாவுல வச்சு அடியெல்லா வச்சு அதல்லா இந்த வாட்டி கொஞ்சோ சிறப்பா பண்ணுனோ நாங்க கிருஷ்ண ஜெயந்தி இந்த வாட்டி பண்ணுனோ நல்லா இருந்துச்சு ம் அதல்லா சொல்லலா தோழி வேற திருவிழாக்கள் பத்தி எதுவு பேசுவோமா
ம் சொல்லுங்க நீங்க என்ன மூர்சைட் திருவிழாவுக்கு இப்ப ரீசண்டா அட்டன் பண்ணிருக்கீங்க
ரீசன்டா பாத்தீங்க அப்டினா ம் பிள்ளையார் கோயில் திருவிழாவு அதுக்கப்பறோ மாரியம்மன் கோயில் திருவிழாவு ரீசண்டா அட்டன் பண்ணோ அ ரொம்பவே நல்லா இருந்துச்சுன் சொல்லலா ம் ஏ அப்டினா அது வந்துட்டு முன்னாடியெல்லா வந்துட் டு ஒரு திருவிழானா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாரி இருக்கு இந்த வாட்டி புதுசா கோயில் கட்டி பண்ணியிருக்கனால பதினஞ்சு நாள் திருவிழா நடந்துச்சு ஆ ஒரு ஒரு நாளுமே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஒரு ஒரு நிகழ்ச்சி வச்சிந்தாங்க அ அது மட்டு இல்லாம திருவிழால அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஆ பாட்டு கச்சேரி எல்லாமே வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு நார்மலா நாடகல்லா பாக்கறத விட இந்த பாட்டு கச்சேரி பாக்குறது எனக்கு ரொம்பவே புடிக்கு
ம் அது மாரி திருவிழால உங்களுக்கு என்ன தோழி புடிக்கும்
எனக்கு வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க டாடி எல்லாரு சேந்து ஒரு டென் மெம்பர்ஸா சேந்து திருவிழா பண்ணுவாங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு கோவில் தா அது அது ஆல்டர்னேட் பண்ணி ரொம்ப பெருசா இது பண்ணி செமையா கொண்டாட்னாங்க அதெல்லா பாத்தீங்கன்னா நைட்டு வந்து சாமிக்கு வந்து அந்த அப்டி இப்பல்லா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு சும்மா நார்மலா ஒரு காரு இல்ல ஒரு டிராக்டர் வச்சு அதுல சாமி வச்சு ஊர் குள்ள எத்துட்டு வருவாங்கல்ல அங்க வந்து எப்டின்னா மாட்டு வண்டில முன்னாடி வந்து இழுக்குறதுக்கு மட்டு மாடு இருக்காது நம்ம சாமி இழுத்துட்டு போற மாரி இருக்கூ அதல்லாமே கொஞ்சோ சமையா இருக்கு அது இல்லாம நைட் ல பாத்தீங்கன்னா தெருக்கூத்து அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வப்பாங்கல்லையா
ம்
அதல்லா வந்து ஃபேமிலியா சேந்து பாக்கறப்ப அதெல்லா நல்லாருக்கு அதல்லா மோஸ்ட்லி ஊர் சைட்ல இரு கத்ருவிலாஸ் பண்றதுதா நா லைக்குனு இங்க அவ்ளவா சென்னையில அவ்ளவா தெரிய மாட்டுது கோய்ல் திருவிழான்ட்டு ஒரு ரெண்டு மைக்கு போட்ருப்பாங்க சவுண்டு கேக்கு அந்த மாரி தான இருக்கு மோஸ்ட்லி பாத்தா என்னது இந்த கூழ் உத்தறது திருவிழா மட்டுதா சென்னையில கொஞ்சோ தெரியுது அப்பப்ப மத்தபடி இங்க எதுவு இல்லல்லையா ஊர்ல சமையா பண்றாங்க திருவிழாலா அதுவு கூழ்லல்லா பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து அது ஒரு வயலுக்கு போயிட்டு அங்க அங்க போயிட்டு ஊத்திட்டு வர மாரி இருக்கு அது போறப்ப ஃப்ரெண்ட்ஸா சேந்து ஃபேமிலியா சேந்து போறப்ப நல்லாருக்கு
ம்
இன்னைக்கு என்ன டிஷ்ஷு செஞ்சிங்க
இன்னைக்கு டிஷ்ஷு பொறுத்த வரையு நா எதுவு ட்ரை பண்ல நார்மலா இப்ப சொன்னே இல்லையா அது இன்னைக்கு சாப்பாடு நைட்டு தா ட்ரை பண்ணி பாக்கணு எதாவது ஒரு புது டிஷ்ஷு பாத்துட்டு யூடியூப் பாத்து செஞ்சு பாக்குணு ஈவினிங் டயத்துல செஞ்சாதா சாப்பறத்துக்கு கர்ட்டா இருக்குமா ஸ்நாக்ஸ் மாரி அதனால ஈவினிங்ல தா பண்ணணு
ஓ ஓகே ஓகே நீங்க எப்டி தனியா இருக்கீங்களா இப்ப இல்ல ஃபேமிலி கூட தா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா
ஜாயிண்ட் ஃபேமிலி கெடையாது அதா சொன்னே இல்லையா அவங்க ஆ அவங்க நா அப்பறோ மாமனார் மாமியார் அவ்ளோதா
ஓ ஓகே ஓகே
ம்
தம்பி அண்ண அப்பா அம்மா அவுங்க தனியா இருக்காங்க
ம் அவுங்க அவுங்க இங்க லீவுக்கு வந்திருக்கோ
ம் ம்
ம் அதனால அவங்க வந்துட்டு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்புல்லா கடையாது
ஓகே ஓகே
ம் நீங்க ஒர்க் போய்ட்ருக்கீங்கனால உங்களுக்கு ஃப்யூச்சர்ல எல்லா எப்டி ஃபேமிலி கெடைக்குமோ நீங்க எப்டி ஃபேமிலி கூட்டு குடும்போ அந்தமாரி போகணுனு ஆசப்பறீங்ளா
இல்ல இல்ல சிஸ்டர் எனக்கு பேசிட்டாங்க ஆல்ரெடி சோ ஃபேமிலிக்குள்ளயேதா
ம்
ஆனா ஜாயின் ஃபேமிலியா இருப்போமான் தெர்ல பட் ஆனா எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா எங்க மம்மி நியர் பைல த எங்கனா இருப்ப அம்மா வீட்டுக்கு நியர் பைல எங்கனா இருப்ப அதா தனியாதா வெக்குற ஐடியாலதா இருகாங்க
ம் ம்
தனியாருந்தாலு உ அம்மா வீட்டு பக்கத்துல எதனா இருக்கமாரி பக்கத்துலயே இருக்கமாரி இருப்பே
ஓ ஓகே ஓகே
ஜாய்ன் ஃபேமிலியா இருக்க வாய்ப்பில்ல எனா அவுங்க அவுங்க வீட்ல வந்து எல்லாருமே வந்து ஊர்தா அவுங்க அவுங்களுமே ஊர்லதா இருக்காங்க பட் ஆனா மேரேஜ் பண்ணதுக்கப்றோ சென்னைக்கு வந்துருவாங்க இங்க இங்க வந்து ஒர்க்க கண்டின்யூ பண்ற மாதிரி சோ அதனால ஜாயின் ஃபேமிலியா இருக்க வாய்ப்பே இல்ல எனா அவுங்களுக்கு அவுங்க சென்னைக்கு வந்ட் டாங்கனா அவுங்களுக்கு செட் ஆகாது இப்ப நாங்க ஊருக்கு போய்ட்டோனா எனக்கு செட் ஆகாது இல்லயா ஒர்க்லா இங்கதான அதனால
ஓகே ஓகே
என்ன ஆசதா ஜாயின் ஃபேமிலியா இருக்கணுனு பட் ஆனா ஜாயின் ஃபேமிலில இருந்தா நறைய ப்ராப்ளம் வருணுவாங்க ஆ
அது உண்மதா எல்லாரையு சமாளிக்கணு ஒரே நேரத்துல
ம் தனியா இருக்கறது எவ்ளவோ பெட்டர்னுவாங்க
சேரி ஓகே ஓகே நீங்க என்ன தோழி படிச்சிருக்கீங்க
நா பி காம் ஜென்ரல் படிச்சது ஒரு டிகிரிதா போட்டே செகண்ட் டிகிரி போட்ணு அப்டின் பாத்த கரஸ்ல அது போடு அப்ளிகேஷன்லா அப்ளை பண்ணிருந்தே அது லாஸ்ட்டு டைம்ல டி சி யில டேட் ஆப் பர்த் மாறிடுச்சுன் சொல்லி காலேஜ்ல பேய் லெட்டர் எழுதி குடுத்து மாத் தற்துக்கு லேட் ஆய்டுச்சு அதுக்குள்ள அந்த காலேஜ்ல அட்மிஷன் குளோஸ் பண்ணிட்டாங்க அதனால இந்த வர்ஷோ விட்டுட்ட அடுத்த வர்ஷோதா ஆனா போடுவே கம்பல்செரி ரெண்டு டிகிரியாச்சு படிக்கணுன்றத்தா என்னோட ஆச
படிங்க படிங்க படிக்கிறது எப்ப வேணாலு படிக்கலா
ம் அதா போட்ருவே டிகிரி சேரி இப்டியே ஒர்க் ஒர்க்கு வேற கண்டியூ பண்ணினு இருக்கமே அப்டியே போட்டு அதுக்கப்புறோ பாத்துக்கலான்ட்டு
ம் அப்ப உங்களுக்கு ஏஜ் ஒரு இருவத்தி மூணு இருக்குமா
ம்ஹு டுவெண்டி ஒன்தா சிஸ்டர் இப்பதா நா முடிச் ச காலேஜ்
ஓ இப்பதா முடிச்சிங்ளா அப்ப ஓகே ஓகே
தௌசண் டுவெண்டி ஃபைலதா பாஸ் அவுட் ஆன ஒன் இயர் கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆய்ருக்
அப்பறோ வேற என்ன சிஸ்டர் ஆனா கரசுல போட்டே படிங்க அதுதா உங்களுக்கு ஒர்க்கு போற மாரி இருக்கு இதுவு போறத்
ம் எக்ஸாம் டைம்ல மட் டோ கொஞ்சோ ஒர்க்கு கொஞ்சோ ஒன் டேல்ல லீவ் போட்டு படிச்சுக்கலா
ம்
ஆஃபீஸ்ல போய் படிக்கலா ஒண்ணுல்ல ஃப்ரீயார்க்க டைம்ல புக் எடுத்துட்டு போனா முடிஞ்சிருச்சு அவ்ளோதா
ம்
ஏன்னா அங்கேயோ ஒரு ஒ ஒர்க்கு முடிஞ்சுர்ல்லையா போன்ணு கரஸ்ல இதுக்கப்பறம் தா ஓகே சிஸ்டர்
அடுத்த தலைப்புல பேசுவோ நன்றி தோழி
நன்றி தோழி